ஹலோ வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது சிஸ்டர் என்ன பண்றீங்க
ஆனா தம்பிக்கு தூங்கிட்டுருக்கா
ம்
அவன் தூங்கிஎல்றதுக்குள்ள வேலை செஞ்சுக்கலான் இருக்கே நீங்க
நான் நீ நான் இன்னும் சாப்படல சாப்டணும் ஆனா வீட்ல யாரும் லன்னா எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது அ இதெல்லா புடிக்கவே புடிக்காது
எனக்கு அப்டிதா ஏதோன்னு ஏதோ தோசை ஊத்தியாசி சாப்பிட்டுக்கலா நானு அப்டிதா இருக் இங்க என்னடா செய்ருது ஒருத்தருக்குன்னிட்டு
வீட்ல அ கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா வீட்டுல யாராவது இருந் தாங்கன்னா ஓகே அவங்களுக்காக சமைக்கிறன்ற ஒரு இ து இருக்கு இப்க் கொழந்தைங்கனல்ல கொழந்தைங்க எதோ ஒன்னு குடுத்த சாப்பிட்டு பேசாம படுத்துருவாங்க
அத எ தம்பிக்கு மட்டு செரி இப்ப ஊற வச்சுட்டு வந்த அரிசினு கொஞ்சோ பருப்பு போட் டு கேரட் மட்டு போட்டு வேக வச்சு குடுத்துறலா சாப்பிட்டுப்பாங்க டேஸ்ட்டாவே இவங்களுக் டேஸ்ட்டா பழக வெக்கல நானு சின்ன வயசுல இருந்து அது ஒண்ணுதா எனக்கு பிளஸூ ஆ ஏதோ ஒண்ணு இப்போ ஆ ஆனா உனக்கு என்ன நல்லது எது பு்ரோட்டீனு அந்த மாரி வேணுன்றத குடுத்துருவே அந்த டைமுக்கு அவ்ளதா ஆனா டேஸ்ட் எதிர்பாக்கறது இல்ல ம்
குடுக்க முடியல எ கொழந்தைங்க சாப்பிடல சின்னவ இப்ப சின்னவளுக்கெல்லா குடுக்குற ஒண்ணமே சாப்பிட மாட்டா ஆனா இப் போ பெரியவளுக்கு இப்பதா பெரியவளுக்கு அஞ்சு வயசு ஆயிச்சு ஆனா அஞ்சு வயசுலதா இப்ப எல்லாமே பிளட்டு் அவளுக்கு கம்மியா இருந்துச்சுன்னு ஹாஸ்பெடல் போயிருந்தோ பிளட் கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஆறு தா இருஞ்ச்சு ஹெச் பில் லெவலு அதனால ஹீமோகுளோபின் வந்துட்டு அதிகமாகணு அப்டின்றதுக்காக எல்லாமே குடுக்க ஆரம் ச்ச பீட்ரூடா இருக்கணு மாதுளம்பழோ ஒடைச்சு குடுத்தா சாப்பிடுவா அதுதா எல்லாமே தா அவ கொஞ்ச நாள் வந்து அரிசி சாப்பிட்டுட்டா அதனால வந்து ரொம்ப ஆஹ் அது கம்மியாயி ஆமா அரிசி சாப்பிட கூடாது சிஸ்டர் கொழந்தைங்களுக்கு வந்து தெரியாது சாதம் சாப்படறதை விட அரிசி அள்ளி சாப்பிட நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க ஒரு தடவை எப்பயோ என்னோட மாமியார் சாப்பிடயில பாத்துட்டு அதுல இருந்து என் பொண்ணு நெறைய சாப் பிட ஆரம்பிச்சுடா அப்புற ஒருதர முடியாதப்ப போனப்ப பிளட் டெஸ்டு எடுத்து பாத்த என்ன அப்டின்னு அப்ப சொல்லிட்டாங்க ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு ஆறுதா இருக்கு அப்டின்னு அதுல இருந்து அவளுக்கு வந்துட்டு இப்பதா குடுக்க ஆரம்பிச்சிருக்கே ஈரல் சுவரொட்டி இதெல்லா இப்பதா சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணிருக்கா இப்போ ஓன் மந்த் கூட ஆகல அவ சாப் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி இப்பதா பீட்ரூட்டா அ பொறியல் பண்ணி அத அப்டியே சாதத்துல பெரட்டி அப்டியே ஊட்டுறது இப்டி ஒவ்வொன்னா முருங் கீர சூப் வெச்சு அத ஊட்றது
அத நீங்க எது குடுத்தாலு டேஸ்ட்டா இது பண்றீங்க நா அப்டியே ரைஸு இப்போ அரிசி இந்த பாசிப்பருப்பு கேரட் போக விட்டு வேக வச்சுட்டேன்னா நல்லா கொஞ்சோ மசிச்சு ஊட்டுனா சாப்பிட்டுப்பா தாளிக்கிறது கூட ஆ நெய் ஊத்திக்க மாட்டே அவனுக்கு நெய் போட்டுக்கிட் ஆ அடிக்கடிக்கு மோஷன் போயிட்டே கொமட்டன்றதுல்ல பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்களா செரி அது வேஸ்ட் இல்ல அதனால ஓகே ரெண்டு பசங்களுக்குமே ஒத்துக்காது நானு எனக்கு புடிக்காது செரி அதனால அவங்களுக்கு குடுக்குறதில்ல வெறு ட்டி உப்பு மட்டு போட்டு சாப் சாப்பிட்டுப்பாங்க என்ன குடுத்தாலுமே ஒரு நாள்ல எதுவுமே செய்யலைன்னா கூட பால் ஊத்தி ரைஸ் போட்டு சாப்பிட வச்சாலு சாப்புட்டுப்பா சின்ன பைய மட்டு தா அப்டி பெரிய பசங்க அப்டி இருக்கறதில்ல
ம் ஆனா உண்மையாவ அப்டி நம்ம எந்த டேஸ்ட்டு குடுக்காம இருக் க நல்லது ஆ அதா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க உப்பு அ சக்கரை இதெல்லா
ஆமா ஒன் இயர் வரைக்குமே நா அவனுக்கு உப்பு சக்கர எதுவுமே சேத்துக்கல வெறு அ அரிசி பருப்பு காய் ஏதாச்சு ஏதாச்சு ஒரு காய் சேத்துகிட்டு அப்டியே ஊட்டிடுவே சாப்
எங்க வீட்டுல எல்லா அப்டில்லா கெடையாது எங்க வீட்டுல எல்லா வந்துட்டு லைட்ட போட சொல்லிருவாங்க இன்னொன்னு எங்க வீட்டுல என்ன பண்றாங்க சாக்லட்ஸ் நெறைய வாங்கி குடுக்கறதுனால அதுல டேஸ்ட் பாத்துறாங்க கொழந்தைங்க அந்த டேஸ்ட் பாத்துட்டா சாப்பாடு பாக்க மாட்டாங்க ம்
னானிட்டு நா அந்த மாரி சொன்னதுக்கு அப்புறமா தா யாரு வாங்கி டு மாட்டாங்க உப்பு போடுன்னு சொல்லுவாங்க நானு இல்ல அந்த மாரிச் சாப்பிட கூடாது ஒ ஒரு வருஷொ வரைக்கும்மாது அவங்க அந்த டேஸ்ட்ட வந்து தெரிய கூடா
பெரியவுங்களுக்கு வீட்டுல இருக்க பெரியவுங்களுக்கு தெரியாதுங்க எங்க வீட்லலா வந்துட்டு எ மாமியார்லா சொல்றத நம்ம கேட்டுதா ஆகணு அந்த மாதிரி பிஸ்கட்ஸ் கொழந்தைங்களுக்கு ஒன் இயர் வரைக்கு குடுத்துரவே கூடாதுனு சொல்றாங்க பட் ஆன ஸ்டாட்டிங்கே எங்க வீட்லாலா எ மாமியார் பிஸ்க் கெட்ட வந்து ம் குடுத்து பழகு அப்பதா சாப்பாடு கூட சாப்டுவா பால்லா பத்தாது அப்டி சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிதா கொழைந்தைங்களுக்கு குடுத்
அதுனால என்ன ஆயிடுனா சாப்பாடு சாப்டாம இப்போ எனக்கு ரெண்டாவது பையனுக்கு மட்டுதுமே கொஞ்சோ நா கத்துக்குட்டு அவனுக்கு உப்பு போடாம குடுத்தே இந்த பிஸ்கெட்டு சாக்லேட்டெல்லா குடுக் காதனால இப்போ சாப்பாடு அவனுக்கு சாப்பிட ஆரம்பிச்சட்டா இல்லையா ஏதோ ஒன்னு வயிறு ஃபுல்லா சாப் க்குறோ ஃபஸ்ட்டு பொண்ணுக்கெல்லா அந்த மாரி தப்பு பண்ணிட்டே பிஸ்கெட் தா குடுக்கணு பால்ல ஊற வச்சு கொடு தண்ணியில ஊற வச்சு சாப்டவையு அப்டிலா சொன்னாங்க அந்த மாரிலா
எல்லா எல்லாருமே எல்லாருமே அப்டித்தா மொத பொண்ணுக்கு நமக்கு அவங்கச் சொன்னத செய்வோ இப்ப நம்ம வந்துட்டு இந்த இணையதலத்துல பாக்குரதனால வந்துட்டு நமக்கு நெறைய தெரியுது ஆ முன்னாடி மொத கொழந்தைக்கு கு அதெல்லா பண்ணு தோ பாடு டெய்லி ஒரு சத்தான ஐட்டம் ஒரு ப்ரோட்டீன் எதுல இருக்குது டெய்லி ஒன்னு குடுப்போம்னு நம்ம பாத் து பாத்து பண்ணிட் போய் குடுக்குறோ
இப்போ இருக்குறது இது மெச்சூர் அப்பவே இருந்துச்சுன்னா நல்லா ஆனா இன்னுமே நீங்க மாமியருக்கு ரொம்ப பயப்படுறீங்க போ ல இருக்குது
ஆமா என்ன பண்றது அப்புறோ பயந்துதானே ஆகணும் அவங்க சொல்றது கேட்டுதானே ஆ கணு சண்ட வரு தா எகிட்ட ஒருப் இருக்குற ஒரு பழக்கொ என்னன்னா சண்ட வரு கு ரொம்ப சண்ட போடுவோ ஒவ்வொரு நேரோ பட் நா திரும்பி போயிருவே மாமி அப்டின்னு போயிருவே அப்டியே போயிரு அவங்க கொஞ்ச நேர மொனச்சிட்டு இருப்பாங்க அப்பறோ எதாவது நா எ ன்ட்ட தானே கேட்டாகனு பேசிடுவே எனக்கு புடிக் இல்ல அது எனக்கு இந்த ஒரு விஷயொ யார் கிட்டயுமே புடிக்காது யார்க்கிட்ட சண்டப்போட்டாலு ஒரு நிமிஷொதா எல்லாரு சொல்லுவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள மட்டுதா அப்டினு வேற எந்த ரிலேஷன்ஷிப்லயு அப்டி இருக்காது அப்டின்னுவாங்க சண்ட போட் பேசிக்கிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயா தா இருக்குனுவாங்க நா வந்து மேக்சிமம் யாரா இருந்தாலுமே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு இந்த ம் யாரு உம்முனு இருந்தா பிடிக்காது நம்ம கிட்ட பேசாம இருந்தாலா பிடி க்காது நாலா வழியக்க போயிடுவே அது நா எ மேல தப்பில்லனாலும் போயிருவே எங்க வீ
ஆனா எங்க மாமியார்ல்லா அப்டி கெடையாது சண்ட வந்
இது வரைக்கு அப்டி இல்ல சிஸ்டர் எங்க வீட்டுல வந்துட்டு இந்த ஒரு நாள் பேசாம இருந்தது ஒரு மாச பேசாம இருந் தது ரெண்டு நாள் பேசாம இருந் அந்த மாரி கெடையவே கெடையாது
அ எங்க மாமியார்கிட்ட மட்டுதா அந்த மாதிரி மத்த எல்லார்கிட்டயு என்னால பேசாம இருக்க முடியாது பேசுது அவங்ககிட்ட பேசுலனாலே கொஞ்சொ நிம்மதியா இருக் கு இல்லையா அதனால கொஞ்சோ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு நம்ம சண்ட போட்டுட்டா அ கிச்சன் பக்கொ வரமாட்டாங்க சரியா நா இருக்கறது னா அந்த எடத்துக்கு வர மாட்டாங்க சரி அப்போ ரிலாக்ஸா செஞ்சுக்கலா அவங்க கொழந்தைய பாத்துகிட்டு இருந்துறுவாங்களா செ அப்ப இதே நல்லா இருக்குடா அப்டின்ற அளவுக்கு ஆயிச்சு வந்தாங்களன்னா இது பண்ணியா அது பண்ணியா அப்டி கேப்பாங்களா இன்னு கொஞ்சொ உப்பு போடு ஏதாச்சு செரியில்லாம ஆயி ச்சுன்னா நீ இது இப்டி பண்ணிருக்குணு அது நா அப்டி பண்ணிருந்தா நீ நல்லா இருந்திருக்கு அப்டின்னுவாங்க அந்த மாரி
ம் அது கரெக்ட் தா எங்க வீட்லயு அப்டிதா
ம் இன்னொ ஒண்ணு ஏதாச்சு நாம்ப ஒரு அ எண்ணத்துல சொல்லிருப் போ அவங்கள் கிட்ட அது வந்து அவங்க வந்து எப் எப்டியெல்லா நம்பளுக்கு சண்ட வருமோ அந்த மாரிதா நம்ப ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லுவாங்க
அது அது அதுவு அது கரெக்ட் அது எல்லாரரு வீடிலு நடக்கறதா ஏன்னா அது அவங்க ப
ம் ஸ்டார்டிங்ல எல்லா நம்மள இப்டி இ சொல்லிட்டாங்களே அவங்க வந்து திட்டுவாங்க நம்ப அழுதுட்டு அமைதி ஆயிட்டே இப்பல்லா அப்டீ கெடையாது நீ சொல் அப்பற எ அந்த எடத்துலயே வந்துட்டு ஏ நா அப்படி சொன்னனா அப்டின்னு அந்த எடத்துலயே சண்டை போட்டு முடிச்சுட்டு ஆ ஓகே நா அப்டி சொல்லலன்ற அப்பதா அவங்களுக்கு தெரியு அவங்க முன்னாடியே நம்ம பேசினாதா நம்ப அதுக் கப்பற வந்து ரூம்ல பேசுறது அவங்க சரி சரின் அப்போதிக்கு சரி சரினிடுவாங்கா அனா அவங்க அம்மா சொல் சொல்றதுதா அவங்க கேப்பாங்க
ம் கண்டிப்பா சிஸ்டர் அது அதுதா நா அப்டி போய் பேசிருவே ஏ மாமியார் கிட்ட அதே மாரி ஏ என்னோட ஹஸ் பண் கிட்ட நா என்ன சொன்னாலு அவங்க வந்து அத எடுத்துக்க மாட்டாங்க அவங்க அப்படித்தா தெரியாதா இப்போ நமக்கு வந்து யார்கிட்ட போய் சொல்லுவோ அவங்க இப்டி பண்றாங்க தா அவங்க இப்டி பண்றாங்க அப்டின்றது யார்ட சொல்ல முடியு கணவர்ட தா சொல்ல முடியு ஆனா என்னோட கணவர் என்ன பண்ணுவாரு ஆ உனக்கு தா தெரியும்ல அவங்கள பத்தி விடு அத பத்தி பேசவே விட மாட்டாங்க இப்ப நம்ம யாரு கிட்ட போய் அத சொல்றது அப்படிதா எங்க வீட்டுல அவ்வளதா ஆ அப்டின்ருவாங்க ஒரே வார்த்தையில அப்டியே நானு சேரின்ட்டு அதனால எனக்கு பழகிடுச்சு என்ன திட்டினால் என்ன திட்டினாலு அப்படியே இது பண்ணிட்டு பேசிட்டு போயிலா அப்படின்ற மாரி பழகிடுச்சு எனக்கு அதனால நா எதும் பெருசா
எனக்கு இப்போல்லா ஏதாச்சு நானு சொல்லி ரணு அப்பதா எனக்கு மனசே ஆ அது ஆ திருப்தியா இருப்போ ஒரு திருப்ப அது த்த டைம் அது பேச மாட்டோ அதோட முடிஞ்சுது
நா நா என்ன யோசிப்பேண்ணா இப்ப எல்லாருமே தனி குடுத்தனல்லா போயிருக்காங்க ஃப்ரீயா இருக்காங்க பிரச் சேவு இன்னைக்கு வீட்டுல யாரு இல்ல மாமி இல்ல ஊருக்கு போயிட்டாங்க நான் ப்ரீயா இருக்கே என்னோட இஷ்டத்துக்கு எனக்கு புடிச்சத செஞ் சாப்ச்சுட்டு அந்த ஒரு இது இருக்கு அது நல்லாதா இருக்கு இருந்தாலு அவங்க இல்லன்னா என்ன கஷ் அப்டின்னா நம்ம கொழந்தைங்கள பாத்துக்குறாங்க ந அதனால வந்துட்டு என்ன வேனாலு அவங்கள விட்டுக்குடுக்க மாட்டே நல்லா பாப்பாங்க ஏ கொழந்தைங்களுக்கு என்னவா இருந்தாலு செய்வாங்க அந்தல என்னய் விட அதாவது வளர்க்கறதே அவங்கதா சொல்லலா அந்த மாதிரி அவங்கதா எல்லாமே அவங்கதா அந்த மாதிரி ஏ கொழந்தைங்கள அப்டி பாத்துக்குவாங்க தைரியமா விட்டுட்டு போலா எங்கயாருந்தாலு அதனாலேயே வந்துட்டு அவங்களோட வந்துட்டு என்ன சண்ட போட்டாலு ஓகேன் போயிருவே எனக்கு அவங்களுக்குந்தா புடிச்சுக்காதே தவித்து மத்த எல்லா விஷயம் கரெக்டா பண்ணுவாங்க எனக்கு பண்ண வேண்டியதல்லா கரெக்ட்டா பண்ணுவாங்க என்ன எனக்கு என்னய் வாங்கி குடுக்கணு என்ன பண்ணு அதல்லா கரெக்ட்டா இருப்பாங்க அவங்க பொண்ணு என்னோட நாத் னாருக்கு ஏதாவது வாங்கி குடுத்தா கூட எனக்கு வாங்கி குடுக்கணு அதுலல்லா கரெக்டா இருப்பாங்க சோ அதனால நா அவங்கள விட்டு குடுக் ம என்ன சண்ட போட்டாலு திரும்பி பேசுவோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிறே சிஸ்டர் வேற ஒண்ணுமே கெடையாது அந்த ஒரு விஷய எல்லாரு தனி குடுத்தன கூட்டிட்டு போயிறாங்க நா என்ன யோசிபனா ஒரே பைய அது ரொம்ப செல்ல என்னோட கணவர ரொம்ப செல்ல குடுத் ட்டு ஏ கனவருக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இந்த கஷ்ட நஷ்டங்கள்லா அவ்ளவு சீக்கிர தெரியாது இப்ப எனக்குலா வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு கஷ்டநஷ்டம்லா தெரிஞ்சு வளத்தாங்க இவருக்கு வந்து ரொம்ப செல்ல கொஞ்ச முடியாம இருந்தாரு குழந்தைல சோ அதிகமா செல்லத்தை குடுத் து வளத்ததுனால அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படி வளத்த பையன இன்னமு துடிப்பாங்க ஒரு பைய இன்னும் துடிப் ப்பாங்க எதுவ இருந்தாலு அவருக்கு முடியலன்னா அப்டி அம்மா அம்மானு தா திரிவாரு நம்மள கூட தெரிய மாட்டாரு பக்கத்துல போய் ஒக் காந்தே பாத்துக்குவாங்க பக்கத்து போய் ஒக்காந்து ஆ பக்கத்துல போய் உக்காந்து மருந்து தேச்சு இந்த மாதிரி பாத்துப்பாங்க அப்பிடி இருக்கிறதுனால வந்து து நா எனக்கு அந்த பிரிச்சு கூட்டிட்டு போறது அதெல்லா பிடிக்காது ஓகே அதனால அவங்களோடயே இருந்துக்லா அப்டினு எம் பொண்ணு எழுந்திரிச்சதுக்கு அதுக்கு நல்லா பேசிட்டு திரிரா
ஓகே ஓகே எங்ளுக்கு ஒன்னு பிரச்சனை இல்ல இங்க சண்ட போட்டா அவங்க சின்ன பைய வீட்டுக் போவாங் எல்லா ஒரே எடத்துல தா இருக்கறோ ம் அங்க போவாங்க திரும்ப அங்க சண்ட ஆச்சுனா இங்க வருவாங்க எங்க போனாச்சு என்னனா அவுங்ளுக்கு எதாது சு சொல்லி குடுத்துட்டே இருப்பாங்க அவுங்க பையனுக்கு அதுதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு என்னடா நம்ம இவ்ளோ நல்லா பாத்துகிட்டோ ஆ நம்மளயே
ஆமா ஆமா கண்டிப்பா அது எல்லார் வீட்லயு இருக்கற ஒரு விஷயந்தா நம்ம அத கடந்து போயிர்ணு இதுவும் கடந்து போகும்னு எல்லா விஷயத்தையு நம்ம மறந்து போய்ட்டம்னாலே நம்ம லைஃப் நல்லபடியா போயிடு சிஸ்டர் எதையுமே மைண்ட்ல வச்சுக்க கூடாது ஒரு சில வில விஷயங்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மள பேசி இருந்தா நமக்கு அது வந்து கசப்பா இருக்கதா செய்யு ஆனா அத பத்தி யோசிக்காம நாளா வந்துட்டு ஓகே ஆ எதுவா இருந்தாலு கடந்து போயிரு அப்டின் டு போயிருவ
சேரிங்க செரிங்க அப்புற பண்றே
சேரிங்க ஓகே பாருங்க பாய்
ம் பாய்